நல்லாருக்கீங்களா ஆ நல்லாருக் கன் தோழி சொல்லுங்க தோழி ஆ இரவு சமையல் என்ன தோழி ஏதாது யோசிச்சி வச்சிருக்கீர்களா
ஆ கண்டிப்பா தோழி இன்னைக்கு இரவுக்கு என்ன சமக்கிறதுன்னு எப்போவுமே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா
ஆ
மாவு இருந்துகிட்டே இருக்கும் இட்லி மாவு தோச மாவு சொல்லி இருந்துகிட்டே இருக்கு
ஆ சரிங்க தோழி
இன்னைக்கு வந்து ஓ உங்களுக்கு என்ன செய் தெர்ல மாவு முடிஞ்சிருச்சு
ம் ம் ம்
என்ன பண்றது அப்டின்னு தெரியல
ஆ சப்பாத்தி கோதும தோச அதெல்லா சாப்பிட மாட்டாங்களா தோழி
அ ஆமா அதெல்லா வந்து சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிடுவா இதுக்கு காலைல கொஞ்சம் வேலையில நா இட்லிகி ஊரவக்கறத சுத்தமா மறந்து ட அது என்னனாக்க இப்ப இட்லிக்கு மாவும் இல்ல சப்பாத்திக்கு இனிமே சப்பாத்தி பெசஞ்சு செய்யவும் முடியாது
கண்டிப்பா கண்டிப்பாதா
ஆ ஆமா இங்க இரவு உணவல்லாம் முடிஞ்சிருச்சா தோழி
இல்ல தோழி இன்னமா தா தோழி தோசமாவு இருக்கு தோழி ஆ தோச ஊத்தி குடுத்துக்கலா அந்த தக்காளி வேக வச்சு சட்னி கொடுத் த்தா பையன் சாப்டு விடு அது ரொம்ப புடிக்கும் அதனால அத செஞ்சு குடுத்தலாம் பொடி இருக்கு தோழி அது நாங்க எல்லாம் பொடி பெரியவங்களா பொடி வச்சு சாப்டுக்கலா அப்டின்னு முடிச்சாச்சு தோழி இன்னைக்கு
ஓ அப்டிங்களா இப்ப வந்து இ வந்து இரவு உணவே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு
இல்ல முடியல தோழி ஆ என்ன என்ன மேரி ரெடி பண்ணி வச்சுக்கலா அப்டின்னு இருக்க தோழி அது அது வேக வச்ச சட்னி ஈசிதா தோழி அது அப்பதைக்கு ஒரு எட்டு மணிக் கூட பண்ணா போது இங்கெல்லா ஒம்போது மணிக்குதா சாப்புட்றாங்க அதனால பிரச்சன இல்ல தோ
வேக வச்ச சட்னிங்களா
ஆ ஆமா தோழி ஆ ஆ ஒன்னு இல்ல தோழி ஒரு இப்ப நம்ம வீட்டுக்கு தகுந்த மாரி ஒரு தக்காளி ஒரு இப்ப எத்தன பேருக்கு ஆ ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துப்ப தோழி நா வீட்டுக்கு தகுந்த மாரி தக்காளி எடுத்து அத அப்டியே ம் தோலல்லா இது பண்ணாம அப் ப்டியே வேவ போட்டுருவ தோழி ஆ அந்த நடுவுல உள்ள வெதைய மட்டு எடுத்துட்டு தா அப்டியே தோலோட வேவ போட்டாக்கா அந்த தண்ணி கொஞ்ச தண்ணி கூடவே ஊத்தணு தோழி தண்ணி ஊத்தி வெந்தோன்ன அந்த மேல உள்ள தோல மட்டு எடுத்துரணு தோழி தோல எடுத்து அத நம்ம தூக்கி போட்ருலா அந்த தக்காளி வெந்த தண்ணியு கொஞ்சம் நம்ம ஆ வக்கிற எடத்துல எண்ண சட்டியில இருக்கு மத்தபடி தக்காளிய கொஞ்ச நேர ஆற விட்டுட்டு ஆ மிக்சி ஜார்ல போட்டு அத நல்லா அரைத்து எடுத்துக்கணு தோழி ஓரளவு அரைத்து எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆ கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் பச்ச மொளகா ம் பூண்டு வந்து நீங்க வந்து குட்டி குட்டியா அந்த சாப் பண்ணி போடுவோனு சொல்லுவாங்கல்ல தோழி அந்த மேரி ரொம்ப மசியாம ஆ குட்டி குட்டிய ரொம்ப நம்ம மென்னு தின்ற மேரி அந்தளவுக்கு வந்து பூண்டு இப்ப அதையு தட்டி பூண்டு கொஞ்ச நெறையாவே போட்லா தோழி ரொம்ப நல்லா இருக்கும் அதா காரத்துக்கு ஏத்த பச்ச மொளகா போட்டுக்கிட்டு நீங்க இத நல்லா வதக்கனதுக்கு அப்பறமா நம்ம அந்த அரைச்சு வச்சிருக் கோம்ல தோழி தக்காளி அதையும் எடுத்து இதுல போட்டு நல்லா கலந்துவிட்டு அந்த தண்ணி இருக்கும்ல தோழி நம்ப அந்த கொதிக்க விட் ட தண்ணி தக்காளித் தண்ணி ம் வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியும் இதுலயே ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு எறக்குனா ரெடி ஆயிடு தோழி அதுல நீங்க வந்து தேங்கா பால் கூட கொஞ்ச ஊத்துனா இன்னு டேஸ்ட்டு குடுக்கு தோழி
ம் ஆ ஆமா தோழி ஆமா தோழி இதுல தேங்கா பாலு சேத்துக்கிட்டா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்றீங்க
ஆ இன்னு நல்லாருக்கு தோழி
வெறு தேங்கால அதுல சேத்துக்கணு
ஆ வெறும் தேங்கா பால் சேத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கு தோழி
ஏவு செரி
ம் ஆமா தோழிநா முக்காவாசி நேரம் அவருக்கு அதுதான் குடுக்குறது தோழி அவருக்கு ரொம்ப புடிக்கு
ஏ‌ கொழந்தைங்களுக் என்ன விரும்பி சாப்புறாங்க அப்டின்னு பாத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி
ஆ
னக்கா கொஞ்ச நல்லாருக்கும்
ஆமா தோழி இவரு ஆனா எல்லா சட்னியும் எடுத் எடுத்துப்பார் தோழி புதினா கொத்தமல்லி எல்லாமே எடுத்துப்பார் தோழி இந்த சட்னி தா ரொம்ப இஷ்ட அதனால இது இன்னைக்கு பண்ணிலா அப்டின்னு
ஆ ஆ வெறு தக்காளி பழத்த வேக வச்சி ட்டு அத நம்ம மிக்சில அரைச்சிட்டு வெறு வெந்த தண் செரியா ஆற வச்டு மிக்சில அரச்சிட்டு
ம் ம்
ம் அதுல நம்ம பச்ச மிளகா பூண்டு சேத்துக்க சொல்றீங்க
ஆமா வெங்காய சின்ன வெங்காய பச்ச மிளகா பூண்டு நல்லா வதக்கிட்டு அ இத த இந்த தக்காளி அரச்சு வெத்ததையு அந்த வேக வச்ச தண்ணியு எடுத் து ஊத்தி நல்லா கொதிக்க வுட்டு குடுங்க தோழி நல்லாருக்கு
ம் அதாவது இது வந்து ரோட்டு கட சட்னி தக்காளி சட்னி அப்டின் கூட சொல்
சொல்லுவாங்க சொல்லுவாங்க கொத்துமல்லி இல வந்து மேல தூவி வுட்
ஆ மெத்த உ மேல வந்து கொத்தமல்லி இல தூவிக்கிறது இல்ல நானு நா சொன்ன ஆமா ஆமா இத நானு செஞ்சிருக்க தோழி
ம்
அவ இ இது நல்லா இருக்கு இது சாப்பிறதுக்கு அதாவது நல்லா சூடா இட்லி வச்சு நம்ம அத சாப்பிட்டோ அப்டின்னா அது சாப்புறதுக்கே ஒரு நல்ல அருமியா இருக்கு
நீங்க சொல்ற மாரி தோசையோட இட்லிக்கு நல்லார்க்
ஆமா இட்லிக்கு தா இது வந்து நல்லா இருக்கு
ம் ஆமா தோழி அத் அதனால அப்டியே அது ஓட்டிலான்னு இருக்க தோழி இன்னைக்கி இரவு மட்டு
இரவந்து ஆமா ஒரு ஒரு சிம்பிளா செஞ்சாலு அது நல்ல ஒரு சுவையானதாவு கூடவு இருக்கு இல்லைங்ளா ஒருடாங்க எதுக்கு பாத்தீங்க மீனதா நமக்கு இவ என்னாவது தலவர் வந்து இட்லி தோச அப்டி இல்லனாக்கா சப்பாத்தி மத்தபடி இந்த உப்புமாலா அவுங்க சாப்பிடவே மாட்டாங்க
அப்ற ரொம்ப கஷ்டமே தோழி
அவ ரொம்ப செரம் ரொம்ப செரம வந்து எந்த வேன உப்மாவுமே அவுங் சாப்ட மாட்டாங்க அவுங்க
சேமியா உப்புமா அது செல பேருக்கு புடிக்குமே தோழி
எந்த ம்மா அவுங்களுக்கு உப்புமானாவே வேண்டவே வேண்டா அப்டின் சொல் லுவாங்க எப்பயோ அதாவது ஆ ரெண்டு மாதத் திற்க்கு ஒரு முறை உப்புமா அப்டின்னா கூட நமக்கு வந்து ஆச்சரியமாதா பாக்கணு ஏனா அப்டி ரொம்ப இ எங்க வீட்லலா உப்புமாங்கறதே வந்து உப்புமாவா இப்டிதா இருக்குமானே பிள்ளைங்க கேக்கறது நெலமைக்கு இருக்கு அவுங்க எ கணவர் வந்து சாப் டாத ஒரு காரணத்தால அத நா செய்யறதே கெடையாது ரொம்ப ஒரு அரிதான நேரத்தில அதாது ஒண்ணுமே இல்ல அப்டின்ற சூழ்நிலைக்கு வந்தா மட்டுந்தா அது நா செ செய்யறது அப்டியு அவுங்க இன்ன சொல்லுவாங்கோ உப்புமா செய்றதுனா எனக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிரு அ நா சாப் ட்டு வந்துட்ற அப்டின் சொல்லுவாங்க வெளிய எங்யாது நா சாப்ட்றே அப்டினு
அப்பா
இனியு அவுங்ளுக்கு சுத்தமா உப்புமாங்கிறதே புடிக்காது
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி அப்ப இடியாப்ப அதெல்லா வந் சேந்து
அதெலா செய்வோ அதெல்லா செய்வோ இந்த இடியாப்பம் அ சப்பாத்தி இதெல்லா செய்வே ப பு நைட்லுமே நா பூரி போட்டு குடுப்போ பிள்ளைங்களுக்கு அது ஒரு சாப் டுவாங்க ஆனா நா பூரி செஞ்சேனா நேரத்திலே கொஞ்சோ வந்து நேரத் திலே செஞ்சு குடுத்துருவே ஆமா அதுக்காக கொஞ்சோ சீக்கிரமவே செஞ்சி குடுத்
அதுக்கு நீங்க நைட்டுக்கு பொங்கல் போட்லாமே தோழி நைட்டு பொங்கல் சாப்பிட்லாமே
நைட்டு நேரத்துல பொங்கலுங்களா
ஆ சாப்பிட்லா தோழி அது
ஆ ஆ நா இது வரைக்கு அந்த மேரி செஞ்சது இல்ல நா இரவு நேரங்கள பொங்கல் செஞ்சி குடுத் த்ததில்ல காலை நேரங்கள்ல செஞ்சி குடுப்பே பொங்கலு பொங்கலு சட்னி இல்லன்னா சாம்பார் அது போல ஏதாவது வெச்சி சாப்பிடுவோ
ம் ம் ம்
ஆனா இரவு நேரத்துல நா இது வரைக்கு நா பொங்கல் செஞ்சி
ஆ இப்ப நம்மளுக்கு கொழம்பு மீதில்லாம ஆயிட்டுனா சாதம்ல சாப்புடுவாங்களா தோழி
சாதம் வந்து அதாவது சிக்கன் கொழம்பு இல்லது மட்டன் கொழம்பு இதுக்கு மட்டு தா
ம் ம்
இல்லன்னாக்கா ஆ மத்தபடி சாம்பரோ இல்ல புளி கொழம்போ இல்ல ரச மாரி ஏதோ எந்த மத்த எந்த சாப்பாடு வகையா இருந்தாலு சாப்புட மாட்டாங்க புழவு சாதம் இருந்தாலும் அவுங்க நைட்டுக்கு சாதோ எடுத்துக்க மாட்டாங்க
அப்பன்னா நீங்க மாவு அரைத்து வைக்க வேண்டும் தப்பு பண்ணிட்டீங்க
ஆமா எங்க வீட்ல எப்போதுமே மாவு ரெண்டு நாளிக்கி ஒரு தடவ அரச்சிடு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவ நா கண்டிப்பா மாவு அரச்சிடுவே அதிகமா அரச்சு வைக்க மாட்டே நானு அன்னன்னைக்கி ஏன்னா கொழந்தைகளுக்கு வந்து புளிச்சா எதுவு பண்ணமோ அப்டின்னு ஒரு பயந் ஊர வெச்சி அரச்சிருவே நே இன்னிக்கு காலையோடையே மாவு செரியா போயிச்சி நேத்தியே தெரியு இன்னிக்கி காலில வரைக்கு மாவு வரு அப்படின்னு சொல்லிட்டு சேரி காலைல்ல அப்போ ஊற வெச்சு அரச்சிகோ அப்புடின்றதுல இன்னிக்கி கொஞ்சோ அப்பிடியே வேலையா இருந்துட்ட அத மறந்துட்டு சொல்ல போனா அரிசி ஊற வொக்கணு அப்பிடிங்ரதையே மறந்து
மறந்து விட்டீர்கள் ம் ம்
சொல்லனு நைட்டுக்கு இது மாரி உப்புமா தா செய்யணு அப்டின்னு சொல்லணு என்ன சொல்றாங்கன்றது தெரியல ம்
செரிங்க தோழி செரிங்க அ ப பிள்ளைங்க சாப்புட்பாங்களா தோழி
ஆ பிள்ளிங்க வந்து உப்புமா சாப்பிட்டுப்பாங்க அவுங்களுக்கு பிரச்சன இல்ல அவிங்க சாப்பிட்டுப்பாங்க
ம்
வந்து எங்க கணவர்கள் தா வந்து உப்மாங்கறது சேராத ஒரு பொருள் நாளிக்கி வந்து சனிக்கிழம கோவிலுக்கு போலா அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ விரதத்தில இருக்
சரிங்க என்ட எந்த சாமி கோவிலு
அது எங்க ஊரு திருவிழா சோ அதுக்கு எங் நாங்க கோவி திருவிழாவுக்கு விரதத்துக்கு போலா அப்டின்னு சொல்லிட்டு விரதத்துல இருக நா கொஞ்ச நாளா ஆமாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்புறோ அப்டின்னு சொல்லிட்டு அதாவது பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு இப்ப எடையில ரொம்ப முடியாம இருந்தாங்க
அ அ சரிங்க தோழி சரிங்க
கணவர் வந்து சாமி கிட்ட வேண்டியிருந்தாங்ளா
ம் ம் ம் ம்
போயிட்டு திடீர்னு ஞாபகோ வந்துருச்சி
சரிங்க தோழி சரிங்க
செஞ்சுட்டு வந்துரோ அப்டின்றதுக்காக இப்ப வெரதத்துல இருக்கோ
கண்டிப்பா தோழி பண்ணிடுங்க தோழி அதெல்லா
அ ஆமா தோழி அதனால எ அது விரதம் விரதது நா அசைவம் சமைக்கிறோ அப்டின்னா ஒரு நாள் விஜய சைவமா இருக்கட்டும் ஒரு ஒரு ஒரு நாள் அசைவம் இருக்கட்டு மாரி மாரி ஏதோ சத்த சமச்சிக்கலா
ம் ஆமா ஆமா
வந்து நம்ம வந்து அ அ சைவத்லயே நம்ம போறோ அப்டின்னாக்கா என்ன பண்ணிக்கறது என்ன பண்றது இதுலயே நம்ம வீ
கண்டிப்பா சாம்பார் புளி கொழம்பு அதயே வச்சாலு அ வீட்டில் திட்டுவார்கள்
அ ஆமா வெயிலா இருக்கு இப்ப ஏ புளிக்கொழம்பு அப்டின்னு கேப்பாங்க வெயில்ல சுத்தி ட்டு வர்றதுனால நன்றி தோழி பேசிருக்க அப்டின் நெனைக்கிற மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலாம் தோழி
ப்பா தோழி கண்டிப்பா தோழி நன்றி தோழி